ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சா
என்னடா பண்ற ஆமான்டா என்ன பண்ற சேரி
சும்மா தா நீங்க
நானு இதா ந்தா பாப்பாங்ள தூங்க வச்சிட்ருக்க
என்ன இன்னேராச்சு இனி தூங்லியா
இன்னக்கு லேட் ஆயிடுச்சுடா கொஞ்சோ கடைக்கெல்லா சாயங்காலோ போயிட்டு வந்தமா காயெல்லா வாங்கறக்கு
ஓ இங் புதன் செமனால சந்தைக் போயிட்டு வந்தீங்ளா
ம் அதனால வரக்கே ஒம்போது மணி ஆயிர்ச்சு வந்து சப்பாத்தி சுட்டு பாப்பாங்கள சாப்புட வச்சு படுக்க வக்கிறதுக்கே டைம் ஆய்ச்சு
ஐய்யோ அப்புற இன்ன வரக் தூங்காம இருந்துபாங்களா
ஆ அது அதாது மதியோ டைம் தூங்கிறாங்கல்ல
ஓ அது தூங்கறனால பெருசா தூக்க வராது ஒங்களுக்கு
ஆமா அது ஸ்கூல் ஓபன் பண்ணு போதா டைமிங்கல்லா மறுடியு மாத்தணு
ஆ என்ன சமச்சீங்க இன்னக்கி
சப்பாத்தி டா சப்பாத்தி தக்காளி தொக்கு
சப்பாத்தியு தக்காளி தொக்கா
ம் நீ என்ன வெச்ச இன்னக்கி
நானு தோச ஊத்துன வழக்கம் போல தோச தா இல்ல அவர் வர்ல சட்னி எது நா செய்ல காலையில இடியாப்போ வாங்குன அதுக்கே மிச் மிச்ச கொழம் இருந்துச்சு
அ
ஆனால அத அப்டியே போட்டு இது பண்ணிட்ட அவர் வர்லியா சேரி அப்றோ பின்ன என்ன பண்றது
சேரி இன்னைக்கி ஒர்க்கா
இல்லக்கா இன்னக்கி நா போல அதா முடியாம இருக்கேல்ல அதனால போல நீ போ அவருக்கு கொஞ்சோ வேல இருக்குல்ல கொஞ்சோ அவர் ஃப்ரீ ஆயிட்டாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு தெரியாது
சேரி சேரிமா சே நானும் அது சேரி என்ன தான் என்னது கூப்பிடறமே கடையில இருப்பியோ என்னமோ நினைச்சேன்
சேரி சேரி தானே அதான் பாத்து நீங்க கூப்டுயிருந்தீங்க சேரின் சொல்ட்டு திருப் கூப்டா அப்ப நீங்க எடுக்கல சந்தைக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க
இன்னேக்கு தக்காளி கொஞ்சோ ரேட் கம்மியா இருந்துச்சு நாப்போற் ரூவால இருந்து நுப்பத்திஞ்சு ரூவா ஆயிருக்கு அதனால ஒரு கிலோ நாப்போற் ரூவா
எப்பயமே ம்
இப்ப வந்து எப்டி சொல்றது ஆ ஒன்றரை கிலோவே ஐம்போருவாய்க்கு வாங்கிரலாம் நம்ம
சந்தைக்கு போனாவா
ஆ அந்த மாரி அப்புறோ சின்ன வெங்காயம் ரேட் கொஞ்சோ கம்மியா இர்ந்துச்சி
ஆ
அப்புறம் கொஞ்சொ என்னன்னா இப்போ கொஞ்சம் அந்த காய்கெறில்லா நம்ம அந்த மாரி வாங்கி வெச்ட்டோம்னா ஒன்னேறு நா களமதிக்கு காட்டிக்கலாம்ல மூணு நாள்
ஓ சேரி சேரி நா எடைய்யில அத்த அங்க இருந்தோன்ல இந்திரா நகர்ல இருந்தோல அப்ப மட் டூர் போவேன் சந்திக்கி பின்னாடி ஆதா பின்னாடி எங்க அம்மா இருந்தாங்கல்ல அம்மா இருக்காங்கல்ல அங்க சந்த போடுவாங்கல்ல
ஆமா
ஆ அங்கதான் போய் வாங்குவோம்
செ நா வந்து இங்க பெரியத்தை வீட்டு கிட்ட
ஓ தெரியல எனக்கு எங்க இருக்கு தெரியலக்கா நான் முக்காவசி போ த்தீஸ் போவேன் இப்போ தடை இருக்கும் போதும் முக்காவாசியுமே போத்தீஸ் போவேன் எனக்கு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துட்தே இருக்கும் ஆதனால போத்தீஸ் போவும்போது அங்க வெனஸ்டே வெனஸ்டே ஆஃபர் போடுவான் அதனால அப்ப போய் ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துருவ ரெண்டு பேரு தானே
ஆமா ஆமா
பெருசா சமைக்க எதுவு இருக்காதுல்ல
ம்
நான் எங்கே சமைக்கிறேன்னு வாங்கறத்துவர்
அதா அதா
சேரி நான் வந்தப்போ ஒரு பருப் சாப்பாடு ஒண்ணு வெச்சிருந்தே சாப்பாடு சூப்பரா இருந்து து அது எப் எப்டி வெச்சன்னு கேட்கலா அப்டன்னு
பாக்கிய சொன்னா பாப்பா ஆ சாப்பாடு நல்லா இருந்துச்சின்னு சொல்லி சொன்னா அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
சேரி சேரி
இன்னிக்கு அத்த வீட்ல தான் இருந்த பப்பு இங்கதான் இருந்துச்சு காலைலருந்து அதனால அத்த வீட்டு இருந்தே
அ அத்தட்ட மதியம் பேசிட்டு இருந்தனா அப்ப சொன்னாங்க பாப்பா இல்ல அத்த வட தட்டவடய என்மோ வாங்கித்தரனு சொன்னியா உண்ட்டா வண்ட்டாளா
ம் ஹும் இந்த இடியாப்போ வாங்குவேன் நானே
ஆ
அந்த கொளம் இருக்குல்ல அந்த கொளத்துக்கிட்ட ஒரு கட இருக்கும் அங்க இடியாப்போ வாங்குவே அங்க இடியாப்போ வாங்குன்னா இங்க கொழம்பு வட விக்குவாங்க அது நல்லாருக்கும் எனக்கு ரொம்ப புடிக் கு அவளுக்கு புடிக்கும் சா ப்புற விஷயத்துல அப்டியே என்னைய மாரி இருக்குது சோறு மட்டும் எறங்காது மூணு நேரம் தோச கொடுத் திங்கன்னாலும் நாங்க ரெண்டு பேர் சாப்ட்டுப்போம் அதான் உங்க அம்மா திட்டுது உன்னைய மாரியே ஆக்கி வச்சிருக்குற என் புள்ளைய அப்டினுச்சு அதான் நா சொன்னவும் புள்ளைய நானே வளத்து க்கன பிரச்சன இல்ல ரெண்டு நேரமும் தோச ஊத்திக்கனும் தம்பி நீ வச்சு கோப்பா அப்டின்னு எனக்கு பிரச்சனயே இல்லயே நா சாப்ட்றது தானே அவ சாப்ட்றா
அ அத அதனால நீ வந்து தனியா வந்து அவளுக்கு செய்யணு அப்
ஆ செய்ணுன்னு இல்ல எனக்கு என்னெல்லா புடிக்குமோ அது எல்லாமே புடிக்கும் எம்பிள்ள உப்மா கொடுத்தா கூட சாப்ட்டுக்கும் எனக்கும் உப் மா ரொம்ப புடிக்கும்
ஆ ஆ
அதனால ரெண்டு பேரும் உப்மா சாப்ட்டுக்குவோம் முக்காவாசி இங்க வந்தானா உ ப்மா தா செய்வன் நானு
ஓ.
முக்காவாசி அவ இல்லாத நேரத்துலதா இங்க கூப்பிற அவரிக்குற நேரத்துல கூப்ட்டா வேல பாக்கவிடமாட்டா
ஆ செரி செரி
அவரில்லாத டைமுக்கு தா கூப்டுவேன்
ஓ
கூப்ட்டா அப்றம் இங்கே இருப்பா அவ
ஆ இன்னிக்கு மதியம் கூப்ட்டே அப்வுமே இல்லியா அவே
அவர் அவர் இன்னைக்கு மண்டபத்துல வேல இருக்குன்னு அங்க போயிட்டாரு கா
ஓ செரி செரி அதனா நீங்க ரெண்டு பேர் இருந்தனால நல்லா கதவ சாத்திட்டு நல்லா தூங்கிருக்கீங்க
ஆமா அவ இங்கே வந் வந்தானா நல்லா தூங்குவா அவுங்க அம்மா அதா சொல்லு இங்க வந்தா அவ சாப்ட்டுக்குவா தூங்கிப்பா ஒண்ணுமே பிரச்சனேயே இல்ல அங்கெல்லாம் ஊட்டணும் புடிக்கணும் இங்கெல்லாம் அப்டி கெடையாது நான் ஊட்டினாவே இங்க வந்து பால் கூட கேக்க மாட்டெண்ட ஏன்னா அவலு தெரியு நான் குடுக்க மாட்டேனு இங்க வந்தா பால் கேக்க மாட்டா குடுக்கறத சாப் டுவா நல்லா சாப்டுவா அவளுக்கு நா சமச்சா புடிக்கும்
ம் ம்
அவ சாப்ட்டுக்குவா எந்த சேட்டையும் பண்ண மாட்டா
ஓ ஓ பரவால
அப்டிதான்கா இருக்கணும் இப்போ
ஆமா
அங்கதான் அவுங்க ப்டி ப்டி ப்டின்னு சொல்லி பழக்கிட்டாங்க ப்ப இங்க வ து இதே மாரிதான் இருக்கும் நீங்க பால் கேட்டாவே குடுக்க மாட்டேன் ஏன்னா பால் குடிச்சா சாப்ட மாட்டா கொழந்ததானே அவளுக்கு என்ன தெரியும்
ஆ.
அதனால நம்ம எப்பயுமே முக்காவாசி பால் குடுக்க மாட்ட எனக்கா
இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியா
என்னதுப்பா
முந்தா நேத்து அண்ணாவு அன்னியும் வந்துருந்தாங்களா அப் ஓ இவ ஜின்னவ அவட்ட இருந்து வரவே மாட்டேங்கறா போறேங்கறா நான் போற
ஆ சொன்னாங்க நேத்து நைட்டு தான சொன்னாங்க நா போற அப்டின் சொல் நா தட்ச் செய்லா சொல்றாங்க இருக்கும் நெனைச்சா இவ சொல்யிருக்கறாங்க அதை த கேட்டன் யாருப்பா சொன்னா அப்டின் கேட்ட
அ
அப்புறோம் தாண்டு இல்லப்பா பாப்பா தா வரேன் சொன்னா தட்சதோட சொல்லல அப்டின் தா சொன்னாங்களா
அது ரெண்டு காலையும் வச்சுட்டு அவள அப்டியே தப்பி புடிச்சுட்டு அத்த ஆ அலுகுறா நான் வரே நா வர்றே என்ன விட்டு போகாதிங்கனு அழுகுறா
திடீர்னு இப்டி மாறிட்டா
எனக்கு புரியில என்னன்னு என்னடா இது ஏன் புள்ளையா அது இவ்ளா நா வந்து அண்ணாட அண்ணா அதோட நீ பொய் சொல்லாத அப்டினு மும்மை க நா வீடியோ எடுக்காம போயிட்ட அப்டின்ன
சொன்னாங்க அண்ணி வந்து சொன்னாங்க பாப்பா வரேன் சொல்லி ஒரே அடம் புடிக்கிறா சமி அப்புறப்பே முட்டாய் வாங்கி குடுத்துட்டு அப்டியே விட்டுட்டு வந்தோம்
அப்பவும் ஒன்னு நடந்துச்சுடா கீழ அத முட்டாய் வாங்கறக் யா அண்ணா கூட்டிட் போனாரா அங்க தம்பி இருந்தா அவன பாத்துமே அவன்ட்ட போமாட்டே எனக்கு இந்த மாமா தா வேணு வண்டியில போறேன்னே நிக்கறா
எல்லா தெளிவாதா இருக்குதுங்க நம்மதான் இனி பேக்காவே இருக்கறோம்
எனக்கு என்னஸ் நம்மவளுக்கு நா கூட சொல்லிட்டே நீ கூட்டிட்டு போய்கோ அப்டினு கூட நா சொல்லிட்ட
ரெண்டு பேர வச்சில்லா சமாளிக் முடியாதுப்ப அய்யோ அன்னிக்கு யெண்டு அன்னிக்கு இங்க ரெண்டு பேரு இருந்தாள்கள அதுலயே செரிஞ்சிருச்சு எனக்கு ஐயோ
அ இதுல இன்னொன்னு என்னன்னா அவ இங்கிருந்து போகமாட்டென் படுத்துட்டா கட்டுல
ஆ
பாப்பா
நீங்க என்ன பண்றீங்கனா ரெண்டேர் மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாள் வச்சிக்கோங்க அவுங்களுக்கு டைம் ப்பஸ் வேணும்லதா டெய்லி ஒரே மூஞ்சுயவே பாக்குறாளுங்க என்ன அவள்ங்களுக்கு போர் அடிக்கும்ல
அ அதுவுமில்லாம இன்னொன்னு என்னன்னா அவ அவ ஏஜ் க்கு கொழந்தைங்க இருக்கறதனால வெள்ளாண்டுக்கலாம் அது இப்ப இப்ப நம்ளுக்கு இப்ப நீ நீ அவல்லா ஒன்னா இருந்தோம்னா நம்ளுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கு இதோட நம்மளுக்கு பெரியவங்க இருந்தாங்கான நம்ம ஏ எதுமே ஃப்ரீயா பேச முடியாது இது நம்மலா இருந்தோம்னா பேசிக்கலாம் அதே மாரி அவுங்களுக்கும் ஒரு இருக்கும்ன நம்ம ஏஜ் அந்த மாரி உள்ள இருந்தாங்கன்னா நம்ம வெளார்த்துக்கு கரெக் டருக்கும் அ அத அவ முடிவு பண்ணிட்டா
அ தெளிவாதா இருக்குதுங்க எல்லா
ஆமா நீ என்ன சாப்ட
இது சொன்னல்ல தோசங் கொழம் மிச்சருந்ச்சுல அதனால அது வெச் சாப்பிட்டோ உங்க தம்பிக்கு புடிக்காது
ஓ
அவரு சாப்பிட மாட்டாரு சேரி எப்படியு மிச்ச காலில அது போயிருவாரு எப்படியு அவரு இன்னிக் அங்யே சாப்பிட் வந்துருவாருன் எனக் தெரியு மண்டபத்துக் போனா வீட்டுக்கு வரமாட்டாரு லேட்டாதா வருவாரு செநரி எதுக்கு நம்ம சாப்பட்டு நம்ம படுக்குவோ அப்டின்தா இருந்த
சேர் சேர் பாப்பா போய்ட்டலா வீட்டுக்கு
ஆ அப்ப சாயங்காலமே கொண்ட் போய் உட்ட
சேர் சேர் நீ தனியாதா இருக்கியா
ஆமா பின்ன என்ன பத்து பேர கூடவா வெச்சுக்க முடியு
இல்ல யாராவ்த் தொணைக் வந்துருப்பாங்களோ நீ தைரிமா இருப்பியா அப்படின்
ஜிஷன் இருந்தானா இருப்பா வருவா இங்க வந்து இருந்துக்குவா ப்ப அவனு அங்க ஊருக் போயிருக்கிறான்ல
ஓ ஓ
சேரிடா வேலயெல்லா முடிஞ்சா
முடின்சுக்கா
சே
ஃப்ரீ தா ஒன்னு அப்படியெல்லா பிசி எல்லா கெடயாது
ஆ‌ அ
நீங்கதா ரொம்ப பிஸியா இருக்கீங்க
ஒரு பிஸி இல்லடா என்னத்த போய் பிஸி அவ்வளதா தூங்கிட்டாங்க பெரியவ தூங்கிட்டா சின்னவ அப்டே குப்பரடிச்சு படுத்தாச்சு
ஆ அப்ப இனி ஜாலிதா ஒ அண்ணே இனி வர்லியா
ஆமாண்டா நேத்து ரெண்டு மணியாச்சி
ஏ அவ்ளோ லேட்டு
கொஞ்சோ வேல முடியணும்ல வேலய கொஞ்ச எல்லா பினிஷிங் பண்ணி வெஷ்ட்டு வேல முடி ச்சிட்டு வர இப்ப வேல குடுத்தாங்கன்னா மூண் நாள் நால் நாள் அந்த மாரி டைம் அதுக்குள்ள நாம் முடிச்சு குடுக்கணு
ஓ அப்படி டைம் வெச்சு
ஆமா இப்போ ஒரு வேலைக்கி இவ்வளோ நாளு இவ்ளோ கம்மியா கு த்தாங்னா மூண்
அக்கா இருங்க அவரு கூப்பிற்றாரு திருப்பி கூப்பிற்றே கொஞ்ச் கட் பண்ணுங்க